வரா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
கே
என்னது நா இருக்கே இன்னைக்கு என்னன் தெரியில காலையில இருந்து வீட்டுல க பவர் கட் ஆயிருச்சி
இப்ப ஆனா அந்த பிரச்சன அடிக்கடி வருது மின்ன விட் சம்மர்ல தா அடிக்கடி பவர் கட் பண்ணுவாங்க ஆனா இப்ப பவர் கட் அடி கடி வருது ரொம்ப காத்தடிச்சாலுமே கட் பண்ணுவாங்க என்னோம்ப்பா வரு வந்துட் றுக்கு அந்த மாரி இப்ப நைட்லயே அதே மாரி ஆகுதுங்களா இல்ல பகல்ல மட்
இல்ல நைட்ல வந்து ஆவல பகல்லதா அப்படி இருக்கு
ஓ செரி செரி செரி உம் உம் நீங்க வந்து இந்த ஜி பே பத்தி என்ன நினைக்கிறீங்க மின்ன ல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜி
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா காசு வந்து கையில வெச்சு செலவு பண்றதுதா ரொம்ப ஒரு நல்லது தெரிஞ்சிச்சு இதுல வந்து இப்ப எங்கேயாச்சு ஒரு கடைக்கு போறோன்னு வெச்சுக்கோங்களே இப்போ ஒரு எரநூத்தி எழுவது ரூபா ஆகுது எரநூத்தி எழுவத் தி ரெண்டு ரூபா ஆகுதுனா அது இப்ப நம்ம அக்கௌண்டல ஒரு பத்தாயிர்வா இருந்தா கூட நம்ம எப்படி அத ஸ்கேன் பண்ணி போ போக வெக்கிறோனே தெரிய மாட்டேங்குது இல்லைங்ளா
து ஆமா உண்மதா உண்மதா
எனக்கெல்லா வந்து பணத்த வந்து கையில வெச்சு செலவு பண்றதுதா ரொம்ப இதா தெரியு
ஆமா
ஏனா இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து குறைச்சு கேக்க முடியாது பேச முடியாது என்ன சொன்ன ஒன்னே அத ஸ்கேன் பண்ற வேண்டியதா இருக்கு உம் எங்க அப்பா வந்து என்ன செய்வாங்க சில்ர இருக்குல்ல ஒர் ருவா ரெண்டு ருவா அஞ்சு ருவா அந்த மார்லா கவர்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்குபோது அவ்ளோ ருவா கொண்டு வருவாங்க அத எங்கல உட்காந்து என்ன சொல்லுவாங்க
நம்பளுக்கு
ரொம்ப சந்தோஷமா இருக்கு கணக்கு ரொம்ப தெரியு எங்க கையில ஆளுக்கு வந்து ஒரு இது குடுத்துருவாங்க கவர இதுல எவ்ளோ ருவா இருக்கு இதுல எவ்ளோ ருவா இருக்குனு இப் இப்ப சில்றன்றது கண்லப்
இப்ப நம்ம பசங்களுக் அந்த மாரில்லா நம்ம சொல்லி் குடுக்க முடியல இல்லை யா நாம வளர்ந்த வளர்ப் இப்ப வேற இப்ப வளர்ற பசங்களோட வளர்ப்பே அப்டியே வித் தியாசமா இருக்கு மாறி இருக் க்கு நம்மளுக்கெல்லா நம்மளோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்த மாமா சித் தி இவங்க கத சொல்லிதா தெரியு இப்போ செல்போனு டிவின் பத்து பச ங்க நெறய யூ ட்யுப் இப்ப பசங்க இன்ஸ்டாகிராம் கூட ஓபன் பண் றாங்க நம்புளுக்கு தெரிய மாட்டங்குது இன்ஸ்டாகிராமு ஆனா பசங்க கிட்ட ஐ டி இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு
கண்டிப்பா
கொழந்தைங்க வந்து இப்
ஆனா அவங்க என்ன செயல்கள் செய்யறாங்க என்ன பாக்கறாங்கன் நம்ம வந்து அவங்கள பாத்துக்கிட்டே இருக் கண்காணிக்கணு நம்ம
க்க முடியாது இல்லையா நம்ப இருவத்தி நாலு மண் நேரமு அதே பாத்துட்ருக்க முடியாது
கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சில பல வேலைகள் இருக்கு என்ன
அதா அந்த ஜி பே கூகுள் பே லா அதுக்கு முன்னாடியெல்லா கா காசுதா அ இப்ப காசு நம்ம கைல இருந்து செலவு பண்றப்ப நமக்கு
ம் எ மக்கள்கள் என்ன தெரிமா செய்யறாங்க இப்போ எங்கயாச்சு கூப்பறாங்கனு வெச்சுக்கோங்களே வாங்க எங்கயாச்சி போவோ அப்டின்னா காசு இல்ல அப்டின்னா அ அப்பாட்ட சொல்லி ஜி பே போட சொல்லு ஆ அதுங்களுக்கு
ஆமாமா ஆனா நம்ப காலத்துல காசு இல்லனா இல்ல அவ்
இல் அவ்ளோதா எங்கயு போக முடியா
ல அவ்ளதா ஓ ஓ நம்ப வீட்ல வந்து வெயிட் பண்ணனு காசு ஆமா ஓ நம்ப காசு இல்ல அப்ப வந்து நம்ம கொஞ்ச நேர பொறுத்துதா ஆகணுன் தெரியுது ஆனா இப்ப நா கடையில நிக்கற ஜி பே பண்ணி உடு நா வாங்கி ட்டனு கேக்குறாங்க பசங்க அத சொல்லுங்க தெரில காசோட அரும தெரில காசோட கஷ்ட தெரில நம்பகிட்ட காசு இருந்தா ஓ நம்ப இவ்ளதா இன்னிக்கி இவ்ளதா செலவு பண்ணிருக்கோ இவ்ளோ சிக்கன பண்ணனு இன்னு இவ்ள சேமி க்கனு
நா ஒவ்வொரு ருவாவு நா வந்து செலவு பண்ணும் போது ரொம்ப யோசிப்ப ஏனா அத சம்பாரிக்கிறது ரொம்ப கஷ்ட இல்லைங்ளா
டெக்னாலஜி ஒரு பக்க வந்து நல்லா
செலவு பண்றது வந்து ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கு சேக்கறது எவ்ள ஒரு கஷ்டமா இருக்கு
டெக்னாலஜி ஒரு பக்க டெவலப் ஆயி போனாலு ஒரு பக்க அழிவு பாதையதா கொண்டு போது இப்ப நாம்பெலா அப்படி வளந்தோமா கெடையவே கெடையாது கஷ்டம் தெரியும் வீட்ல கஷ்டம் தெரியும் வீட்ல என்ன நடக்குது என்ன சூழ்நில காசு இருக்கா இல்லையா நம்பளுக்கு தெரிஞ்சுதானா நம்ம வளர்ந்தோம்
கண்டிப்பா
ஆனா இப்போ பசங்களுக்கு அது நம்ம எவ்ளோ ஃபீஸ் கட்றோம் எப்டி கஷ்டப் பட்டு கட்டுறோம் கூட அந்த பசங்களுக்
தெரியமாட்டேங்குது இப்போ வந்து என் பிள்ளைங்கலாம் என்ன சொல்றாங்க மா ஆஃப்ட்ரால் ஒரு பத்தாயிரவா தானேமா வாங்கிக்லாமா அந்த பத்தாயிரூவா சம்பாரிக்கிறதுக்கு ஒரு மாசம் நம்ம காத்திருக்கணுமே அத யோசி ஏதுங்களா புள்ளைங்க கெடையாது
விக்கிறதுல யோசிக்கிறதே இல்ல ஆமா இப்ப ஜிபே அது இதுன்னு வந்துருச்சு பொருட்கள் வாங்கி கொடுத்தா நம்ம எவ்வளோ ஒரு பத்திரமா வச்சிருப்போம் ஆமா
இப்ப உள்ளதுங்க என்ன பண்ணுதுங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு ஒடச்சிடு இது திரும்பி வாங்கிற்லாம் புதுசுக்குன்னு ஆ அப்ப அதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அரும
குடுத்துடுறோம் பசங்க. சரி நாம கஷ்டப்பட்டோம் பசங்க கஷ்டப்பட கூடாதுன்னு நெனச்சு நம்ம வாங்கி தரறோம்.
நம்ம அப்படி நினைக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுது ரொம்ப.
உண்மை நீங்க சொல்ற தான் உண்மை.
ஏன்னா ஏ வீட்லயும் என் பிள்ளைையும் பண்றாங்கல்ல, தெரியுதல. இப்போ நான் வாங்கி குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத் குடும்பதுல இருக்கவங்க எல்லாரு வாங்கி குடுத்தரங்க மாமனாரு, கொழுந்தனாரு எல்லாரு. ஏன் நா-நா அவுங்க அப்பாவு மட்டும்தா சொல்ல முடி யும் நீங்க வாங்கி குடுக்கூடாதுன்னு. இப்ப மாமனாருட்ட போய் நான் வந்து பேச முடியுமா வாய துறக்க முடியாது. இப்ப கொழுந்தனாருட்ட போய் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன இப்போ என்ன பண்றாங்கனா, அது வந்து அவங்களுக்கு என்ன இது அம்மா வாங்கி தரல.
நான் கேக்கலாம் இன்னொருத்தர் கிட்ட கேக்கலாம். பாட்டி வாங்கி தரலனா தாத்தா தாத்தா வாங்கி தரலனா, சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஐசு வச்சிருதுங்க இதுங்க
இப்போ ஏதாச்சும் சாப்படுனா கூட என்ன பண்றாங்க, வீட்டுல ஏதாச்சும் என்ன சாம்பாடு னு கேட்குறாஙக ஒரு சில நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு புடிக்காத எது இருந்தா என்ன பண்ணுதுங்க போன் பண்ணி சொல்லிருதுங்க சித்தப்பா இது வாங்கிட்டு வந்துருங்க அப்பா இது வாங்கிட்டு வந்துருங்க தாத் வாங்கிட்டு வாங்கனா.
ஆனா நம்ப காலத்துல அப்டி இல்லையே. நம்மளுக்கு ஸ்நாக்ஸுனாலே இந்த முறுக்கு லிப்பிட்டு இந்த மாரி ஸ்நாக்ஸ் தா சாப்பிட்டோ. பிஸ்கெட்டு அந்த மாரி ஆஆ இந்த மாதிரி தா நாம்ப சாப்ட்டோ. அதுவும் இல்லையா ஸ்கூல் விட்டு வந்தோனே சோறு கொழம்பு. இதுதா நம்ம வந்து ஆ ஆம்மா ஆம்மா அதேதா அதேதா சோறுதா சோறு கொழம்பு இரு புரியுது. இதுதா ஆனா இப் இப்ப இருக்கற பசங்க மோமோஸ்சு, பீஸா, பர் கர், சிப்சு லேஷூ. நம்மளுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல. வீட்டு்ல என்ன இருக்கு சோறு அ இந்த குழம்பு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப
இவளோ நோய் நொடிகளும் கெடையாது தெரியுமா? இப்ப பாருங்க எவ்ளோ நோய் நொடிகள். ஆஹ்ஹ் எ ஆஹ் புள்ளைங்களுகு நம்மலாச்சு சின்ன புள்ளயா இருக்கும்போது வந்து விவசாயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ அறுவட பண்ணுவாங்க இப்ப மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கே அறுவடை பண்ணிற்றாங்க
நெறைய வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்க இந்த வந்து கைக்குத்தல் அரிசி இல்லாம மிஷின் எல்லாத்துக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு இதனால என்ன ஆகுது பாலிஷ் போடுறதுனால சத் த்து போது அந்த நம்ப சா அரிசி சாப் ப்புட்றதனால நம்ளுக்கு நோய் வருது சீக்கிரமே சுகர் வந்துடுது எல்லா வியாதியுமே வந்து அறுபது எழுபது வயசு ல வர வேண்டிய வியாதி எல்லா நாப்பது ஐம்பதுலயே வந்துடுது ம் எல்லாத்துலயு இதுல வேற கொஞ்சம் கல